குட் மானிங்
குட் மார்னிங்க்கா
எப்டி இருக்க
நல்லாருக்க நீங்க எப்டிக்கிறீங்க
நல்லா இருக்கே தம்பி தம் எங்க இருக்க
வீட்ல
வீட்ல ம் பிஸியா
பிஸ்சியெல்லா ஒன்னு இல்லங்க்கா சும்மா
ம் அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க பாப்பா எப்டி இருக்கா
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் சரி தம்பி எல்லாருமே நல்லா இருக் க்காங்க ஏ சாட்டர்டேனா இங்கதா இருப்ப இன்னைக்கி அவு வீட்ல இருக்க
வீட்ல கொஞ்ச ஒர்க் இருந்ச்சு சோ தண்ணி டேங்க் குழி எடுக்கற்துக்கு வரன்னாங்க ஜே சி பி க்காரு
என்ன ஒர்க் தம்பி
தண்ணி டேங்க் குலி
ஓக்கே ஓக்கே ஓக்கே ம் இப்பொ வீட்டு ஒர்க் போயிட்ருக்கா ம்
இன்னு பெண்டிங் ஒர்க் இருக்கு மேல தர எழுகணு சுற்றி அவரை கட்ணோ ஆ
ஓகே
வேற செய்ணு
சரி தம்பி இது எல்லாமே தம்பியே செய்ற மாரி சொல்றீங்க
நா எதுவு செய்ல அவங்கதா செய்றாங் க
உம்
முக்கோட இருக்கு
சரி சரி சரி ஒரு பணப்புள்ள
உம்
தம்பி கொஞ்சொ பின்னாடி வாய்ஸ் கேக்குது தம்பி எத்தன் நாளா வீட்டு வர்க் போயிட்ருக்கு
சிக்ஸ் இயர்ஸாவே பெண்டிங்லதாக்கா இருக்கு
ஓ குட்டி குட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க
குட்டி குட்டி குட்டி குட்டியா ஒன்னு முடில ஆர் ஏழு வருஷ் யாரு வேல செய்ல அதுக்கப்புற இப்பொ இப்போதிக்குதா குலங்கல்லா ரேட் பண்ணிட்டு
உம்
டைட் பண்ற
சேர் சேரி மூச்சில்லா கவுலப்படாதிங்க இந்த வர்ஷு முடுச்சிருவோ
உடுஞ்சான வருடு சந்தோசொ முடிஞ்சா நல்லது சந்தோசொ
இப்பம் பாப்பா என்ன பண்ற சின்சேன் ம்ம் அத இங்க வரிக்கு சவுண்டு கேக்குது
நாந்தா சொன்லே எங்க வீட்ல எப்பிமே சின்சான் சவுண்டு கேட்டே இருக்கு ஹ சவுண்டு போட் எனக்கு மேல அவ சவுண்ட் வைக்குவா
ஆ அப்புறம் உம் படிப்புலா எப்டி போய்ட்ருக் கு
அது ஒரு பக்கம் போதுங்க்கா
எப்டி நீ எப்டி படிக்கிற
அது ஒரு பக்கம் போய்ட்டே இருக்கு
ஆ அத நீங்க எப்படி படிக்கிறிங்க உங்க ஸ் டடிஸ்லா
ஏதோ படிக்கிற
இப்பிடி சொன்னா எப்டி வீட்டுக்கு பொறுப்பான புள்ள நல்லா படிக்கிறதில்ல
படிக்க
இப்ப எந்த இயர் போய்ட்ருக்கு
தேர்ட் இயர் சிக்ஸ்த் செமஸ்டர் முடியப்போது
ஓகே ஃபோர் இயர்ஸ் கோர்ஸா அது
ம் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ்
ஓகே ஓகே
அடுத்ததுதா பாக்கணு என்னா ஒர்க்கு பார்ட் டைமா வேறெங்கயாதா வேலைக்கு போலாமா
நீ படிச்சு முடிச்சுட்டா நார்மலாவே போலால்ல அப்ற ஏ பார்ட் டைம்மா
எனக்கு செவன்த் செம்ல சிக்ஸ்த் எய்ட் செம்ல அவ்ளோவா எதுவு நடத்த மாட்டாங்க
ஓகே
செவன்த் செம்ல எதனா ஒரு செம்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட் கீது குடுத்துட்டு வேற வேலக்கி போலா
ஓ அப்கமிங் இயருக்கே பார்ட் டைமா போறமாரி யா
உம்
படிப்பு
அதான் அப்பறம் பேய் எழுதிக்கலாம் செமஸ்ட்ர் அப்ப
எக்ஸாம் மட்டும் போய் எலுதிக்கிறமாரியா ம் நைஸ் நல்ல பிளான் தான்
அந்த பிளான் எனக்கு ஓகே பட் வீட்ல அக்சப்ட் பண்ண மாட்டாங்க
ஆமா வீஜ்எ உங்களுக் கு வீட்ட பாத் துக்கனுன்னு பொறுப்பான பிள்ளையா யோசிக்கிறீங்க அம்மா அப்பா அவுங்க ஒரு பேரன்ஸா அவங்க யோசிப்பாங்க ல்ல புள்ள நல்லா படிக்கட்டுன்னு.
அப்படிதா
உம் அப்புறம் வீட்டுக்கிட்டே காலேஜா இல்ல தூரமா போணுமா
அரௌண்ட் ஃபிஃப்டி ட்டூ சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர்ஸ்.
டெய்லி அப்பன் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்களா.
உம் கைல.
ம் டெய்லி ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வர ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸா ஓ. கஷ்டமா இல்லையா தம்பி டெய்லி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்.
கஷ்டந்தான் போய் தான ஆகணும்.
ம் இல்ல காலேஜ்ல ஸ்டே பண்ணிக்கலாம்ல.
லோ
ஓகே ஓகேம் நல்ல நம்ம பிசிக்கல பானும் இல்ல டெய்லி
தியா வரும்
ஓகே.
ஆல்ல காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஈக்குவல் ஆயிடும்.
புரியுது தம்பி.
பட்டிதும் நல்லாதான் இருக்கும் காலேஜ் பஸ்ல பசங்க கூட பேசிட்டு சில நேரத்துல முடிஞ்சச்சன்னா தூங்கிட்டு. அப்டி வரலா
சரி சரி
மியூசிக் கேட்டு
என்னம்மா மியூசிக் கேட்டுட்டு ஓகே ஓகே அப்றம் எது நாலு வருஷம் ப படிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளானு எங்க வேலைக்கு போ போறீங்க.
அ ஐ டி ஃபீல்ட்ல ஒரு கம்பெனிக்கு அலைக்க
எங்கனாலு கெளம்பிருவீங்க.
எங்கனாலு கெளம்பிடுவோ கன்ஃபார்ம் இருக்குற எடத் த்தவிட்டு கெளம்பனு அது மெயின் மோட்டிவ்
நல்லா இருக்கே புது மோட்டிவா இருக்கு உம்
இருக்குற எடத்த விட்டு ஃபஸ்ட்டு துண்ட காணோ துணிய காணோன் ஓடிட்ணு
ஒகே உம் அப்ப பாத்தா இன்னு அப் ராடுக்கே ஓடிர்லால ஒங்க நீங்க ஐ டி ஃபீல்டுக்குலா இன்னு நல்லா ஸ்கோப் இருக்குல்ல அந்த சான்ஸ் கெட்ச்சோன கெளம்பிருவீங்க ஓகே ஓகே அப்ப இங்க இரு இங்க இருக்குற அம்மா அப்பா அக்கா தங்கச்சியலா யார் பாத்துக்கிறது
எல்லாரையு கட்டிட்டு ஓடிவறதுதா
ஓ அத் துண்டு துணியோட சேத்து இதையு சேத்து கட்டிக்கிறது எங்களையு உம்
முழுஞ்ச்சா அந்த மாரி பெய்னிங்கு
உம் அப்ற காலேஜ் லைப் லா எப்டி ஜாலியா போகுமா இல்ல ஸ்டிக்டா இருப்பீங்ளா ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லா சொல்லுங்க
தேனாது தெரியாது
உம்
ஸ்டிட்டான காலேஜ் தா உள்ள போனா இன் பண்ணு
ஓகே
ஹேண்ட் கஃப் கூட ரிமூவ் பண்ணக்கூடாது ஃபுல்லா இழுத்து விட்ணு
உம்
மத்தபடி ஃப்ரெண்ஸ் கூட எல்லா ஜாலியாக தா இருக்கு
உம் அப்றோ கோயட் காலேஜ்ஜா அது
உம் ஆமாங்க்கா
உம் அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
பேசுவாங்க பட் அவ்ளலா இல்ல ஏனா என்ன என்னன்னா என்ன
ஒங்க கிளாஸ்ல எத்தன கேர்ள்ஸ் இருக்கு க்காங்க
திடீர்னு கேட்டா நா என்னன்றது
இருங்க ஒரு கிளாஸ் ரூம்ல எத் எத்தன கேர்ள்ஸ் இருக்காங்கன் தெர்லங்கிறீங்க
பிப்டீன் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க
டோட்டல் ஸ்ட்ரென்த்து
உம் ஃபிட்டி சிக்ஸ்
ஒரே கிளாஸ் ரூம்ல ஃபிப்டி சிக்ஸா
உம்
எங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டுடென்ட் நம்பல்லாம்
ம்
லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டுடென்ட
அது அப்போதிலிருந்து
உம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிங்க
அது அப்பல இருந்தே அப்படித்தா
உம் ஸ்கூல் பிரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காண்டாக்ட் வச்சிருக் இருக்கீங்களா
ஆஹ்
ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸோட கான்டேக்ட் இருக்கா ஓகே சூப்பர்
இன்னுங்கூட நெறைய பேர் பேசினேருப்பாங்க
குட் குட் ஃப்ரெண்டஸ்லா மிஸ் பண்ணிடாதிங்க இதுதா இல்ல என்ஜாய் பண்ண முடியு அப்பற வேல ஃபேமிலினு ஆயிடுச்சினா என்ஜாய்மெண்ட் கொஞ்ச கம்மியாயிடு கமிட்மெண்ட் வரதுனால ம் ம் சவுண்ட மட்டும் கம்மி பண்லாம்
நீங்க உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டஸ் கூடலா பேசுவின்ங்களா
இன்னுமு ஸ்கூல் ஃப்ரெண்டஸ் கிட்ட இன்னு டச்சப் இருக்கு எங்களுக்குனு ஒரு குரூப் இருக்கு குரூப்ல அப்பப்ப எதா பர்த்டே விஷ் பண்றது ரொம்ப இல்ல ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்டஸ்கிட்ட காண்டாக்ட்ருக்கு பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்றது இல்ல அவங்க வெட்டிங் டே அன்னிக்கு விஷ் பண்றது அது மாரி கண்ட்டாக்ட்ஸ் இருக்கு காலேஜ் ஃப்ரண்ட்ஸ் கிட்ட இருக்கு காலேஜுமே எனக்கு என்னது ஒரு ஆசிரமம் மாதிரிதா என்னோட காலேஜு அப்ப ஆ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா இன்னும் இப்ப ஏன் என் பொண்ணு பங்க்ஷனுக்கு கூட என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க
ம்
வந்து அண்ணன் தா கூப்பிடுவேனா சோ அண்ணன்னா என் பசங்களுக்கு மாமா மொரங்கறதுனால ஏ ஒன்பது தட்டு வருச வச்சி எனக்கு ட்ரெஸ் எடுத்து டுத்து என் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து தட்டு வருச வச்சுட்டு போனாங்க காலேஜ் போய் ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு ஆமா அந்த அளவுக்கு என்னு கான்டாக்ட் இருக்கு காலேஜ் ஃப்ரெண்டஸ் கிட்ட என்னோட சீனியர்ஸ்ட்யு காண்ட்டாக்ட்ஸ் இருக்கு என்னோட க்ளாஸ் மெட்ஸ்டயும் காண்ட்டாக்ட்ஸ் இருக்கு என் கிளாஸ்ல நாலே பேர்தா
மார்னிங் பிரேக்பாஸ்ட் என்ன பண்ணீங்க
பிரேக்பாஸ்டு டிபன் தா இட்லி தோச
இட்லி தோசை அது கூட சட்னி சாம்பார்
ஆமா வாங்க நீங்களும் சாப்ட
வரேன்
ஆ கிளம்பிருவாங்க
சரி தம்பி பாருங்க நல்லா படிங்க அவங்க ஆசைப்படியே அப்ராட்ல போய் நல்லா வேலைக்கு செய்ங்க ஃபேமிலி பார்த்துக்கோங்க சரியா வைக்கட்டுமா
டென் மினிட்ஸா